அதுக்கு
ஆஹ் நலமா இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நான் நலமா இருக்கேன்னே
அங்க வானிலை அறிவு எப்படி இருக்கு
இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா ச காலையில இருந்து ரொம்ப மண்டையை வந்து பொழக்குது ஆனா சாய்ந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லேசா சிலு சிலுன்னு காத்து வருது ஆனா அதே நைட் வீட்ல இருக்க மாட்டேங்க நை இரவு நேரத்துல வந்து கரெக்டா ஒரு பத்து து பதினொரு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா வந்து கம்மியாடுது காத்தே இருக்க மாட்டாங்கது எங்குளுக்கு வந்து நாங்க அதிக எங் வீட்ல ஏ சியா அந்த மார்லா எதுவு இல்ல இத்தின் நாங்ளா வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்ல வந்துச் டேபிள்ஸ் சந்தா வச்சிருப்போ அதுல எப்பவுமே நல்லாத் கா வெளி காத் தூடோ ஆனா இப்பன் பாத்து அந்தந்த வெளி ஏற்கனவே காத்தே இல்லீயா அதனால அந்த அளவுக்கு அதுலயுமே வந்து காத்தியே வரமாட்டேங்கது கொஞ்சோ ரொம்ப கஷ்டமான ஸ் சூழ்நிலைலதா எங்களுக்கு தூக்கமே போய்கிட்டே இருக்கு ரொம்போ கொஞ்சம் வெக்கையா இருக்கு
ம் ஊ பாசங்க ளைக்ளா ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சா
ஆரம்பிச்சாச்சு மொத நாள் எல்லாரும் நல்லப்படியா போயிட்டு இருந்தாங்க இரண்டு நாள் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா ஜோரோ வந்துருச்சு என் சின்ன எப்ப பாரு இதே தா பள்ளி கூடோ போனோன்னாலே ஜோரோந்தாங்க வந்துது ஜோரோ அதனால ரெண்டாத் லா நா அனுப்புல பயமா இருக்கு னா சு ரொம்போ மூசு மூசு மூக்கு ரொம்ப அடச்சாம அப்ற என்ன பண்ண அதுக்கு மேல் நேத்து சனிக்கெழம போலல்ல வெள்ளிக்கெழம் நைட்டு போல னா பண்ண இன்னு ரொம்போ ஒரு மாரியாதா என்ன பண்ண பேசாம கூட்டிட்டு போயி ஊசி போட போயாச்சு வேற வழியில்ல நான் ல்லா ஆவுணு சேரி ஏனா திங்க கெழமலந்து போணு வேற ஒன்னு இல்ல
ம் இங்கியு பாத்தீங்கனா சில பள்ளிகள்லா வந்து து பதிரெண்டாந் தேதிக்கி மேலதா வந்து ட்டு பள்ளிகள் தெறக்குறாங்க இன்னு நறைய பேர பாத்தீங்கனா வந்துட்டு